கேக்குதுங்களா தோழி
ப்போ கேக்குது தோழி நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்க தோழி. நீங்க எப்பிடி இருக்கீங்க?
ஆ நல்லா இருக்கே
செரிங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்னா நறைய பேர் வந்துட்டு இப்போ இருக்ற ஒரு லைப் ஸ்டைல் ஆகட்டு அதுல வந்து நறைய பகத்தான உணவுகள் வந்து வாங்கி சாப்ட்ருக்காங்க இப்ப நம்போ குடும்பத்துல வந்து எக்ஸாம் வெக்க சொல்ணு அப்டினா குடும்பத்ல இருந்து சமைச்சு வச்சிருப்பாங்க அன்னைக் வந்து காலேஜ் நாளாருக்லா இல்ல மெயினா வந் து இதுல்லா வந்து பாத்தீங்கனே இந்த குழந்தைகள் இருவது வயதுக்குள்ள இருக்கவுங்க அந்த மாரி இரு க்குறவுங்க பண்றவுங்க வீட்ல சமைச்சு வச்சாலுமே வந்துட்டு இல்ல நா ஃப்ரெண்ட்ஸோட வந்து கேஃப்சி போறே பீசா ஹட்டுக்கு போறே அந்த மாரி வந்துட்டு ஒரு பகட்டான இத காமிச்சிட்டு நீங்க அதுக்கு செலவுக்கு காசு குடுங்க. இல்ல நா கேன்டீன்ல சாப்ட்டுக்கிறே. வீட்ல இருந்தும் சாப்பாடு இருந்தும் இப்டி வந்து வாங்கிட் போறது வந்து ஒரு விதம் சாப்பாடு இல்லாம வாங்கிட்டு போறது ஒரு விதோ சோ இந்த மாரி இருக்கேல வந்து இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க வாழ்க்கை இப்டி நோக்கி போயிட்டு இருக்கே அப்ப வந்து ஒரு பாரம்பரியமான உணவுகள் வந்து எப்ப இவுங்க சாப்டுவாங்க இந்த மாரி ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே சாப்டு உடல் வந்து பருமன் ஆகுறதும் சிறு வயதுல ஏத எதோ தெரியாத நோய் புரியாத நோய் எல்லா வருது இப்ப வந்து நடிகை நடிகர்களு க்குகூட இந்த என்ன நோயினே தெரியாத நோய் எல்லா வந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கர்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க தோழி
கண்டிப்பா நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மைதா நானு இப் வந்து நெறைய விஷயங்கள் பாத்துகுட்ருக் கே இப்போ அதா நீங்க சொன்ன மாதிரி ஒரு கல்லூரி போற ஒரு பசங்கள ஆகட்டு அந்த மாரி ப பசங்கல்லா வந்துட்டு அவுங்க ஒரு ஃபிரெண்டஸ் கூட சேந்து நம்ம வந்துட்டு வெளிய சாப்பிலா அப்டினு சொல்லிட்டு வீட்ல காசு கேட்டு அத வாங்கிட்டு போவுறது இல்லனா வந்துட்டு இப்ப எல்லாருக்குமே ஃபோன்லயே வந்துட்டு நம்ம காசு அனுப் புற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு முன்னாடில்லா வந்துட்டு ஒரு கேஷ் குடுப்போ கைல வந்துட்டு ரூபா குடுத் து நீ இவ்ளோ வாங்கிக்கோ ஒரு பாக்கெட் மணி மாரி வச்சுக்கோ அப்டின்ற மாரி அம்மா அப்பாலா நமக்குலா நம் ம் அந்த காலத்ல வந்துட்டு ஒரு பாக்கெட் மணின்னு சொல்லிட்டு ஒரு நூறுரூபா இல்ல நூத்தி ஐம்பது ரூபான்னு குடுப்பாங்க அத நம்ம சேத்து வச்சிட்டு என்னைக்காச்சு ஒரு நாள் அந்த காச எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஒரு கேன்டீன்லயோ எதோ ஒன்னு வாங்கி சாப்டுட்ட அந்த மாரி ல்லா பண்ணிட்ருந்தோ. ஆனா இப்ப வந்து எப்பிடின்னா வந்துட்டு ஒரு ஃபோன்லயே வந்துட்டு நம்ம காசுக்கனுப்புறதுனால ஒரு பாக்கெட் மணி அப்டின் சொல்லிட்டு எனக்கு அனுப்பி வச்சுரு அப்டினு சொல் டு சொல்லிடுறாங்க அந்த மாரி காச வந்துட்டு அனுப்பி வச்சு நம்ம அவுங்களுக்குன் சொல்லிட்டு ஒரு செரி வெளிய பசங்க போறாங்களே ஒரு ஃப்ரண்டஸ் கூட சேந்து சாப்டுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு க ஒரு அமௌண்ட்டா அனுப்பி வச்சிரோ அத வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா இஷ் இஷ்டத்துக்கு என்ன உணவு வேணாலு வாங்கி சாப்புல்லா அப்டின்ற மாரி வாங்கி சாப்புடுறதோ ஒரு அதுவும் ஒரு மெயினா வந்துட்டு ஹம் ஒரு சாப் பாடு அப்டி சாப்டாம வந்துட்டு ஒரு ஜங்க் ஃபுட் மாரி ஒரு பர்கர் பிஸா அந்த மாரி விஷயங்க சாப் பிடு போது வந்துட்டு ஒடம்பு ரொம்ப கெட்டு போறது அந்த மாரி விஷயங்கள் ஜீரண கோளாறு வரது அதெலா வந்து ட்டு அவுங்களுக்கு வந்து அது ஒரு ஃபேன்சியா எல்லாரு வாங்கி சாப் பிடுறாங்க நம்மனா சாப்பில்லா அது சாப்டா போது அப்டின்ற மாரி நெனைக்கிறாங்களே தவிர்த்து அதனால வந்துரு பின் விளைவுகள வந்துட்டு அவுங்க யோசிக்கிறதுல்ல இதனால வந்துட்டு நமக்கு ஒடம்பு வந்து கெடும் அதனால வந்து ஓம் நெறைய பிரெச்சனைகள் நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ண வேண்டியதி ருக்கு அப்டின்றது வந்து யாரு யோசிக்க மாட்டேங்கிறாங்க என நானே இப்ப வந்துட்டு ஒரு எக்ஸாம் புள்க்கே சொல்ல போனா எங்க வீட்டு பக்கத்லயே வந்து ட்று ஒரு ரெண்டு பசங்க ரெண்டு பேரு காலேஜ் தா படிக்கிறாங்க அவுங்கள்க்கு வந்து பாத்தீங்னா அவுங்க வீட்ல வந்து அம்மா வந்து தினமு சமைப்பாங்க இதுக்கு வந்துட்டு ரொம்ப ட்ரெடிஷனலா தா ஒரு ராளிமுத்தை அப்டின் சொல்லுவாங்க அது அதுக் கப்பறோ அதுக்கு தேவையான ஒரு நான் வெஜிடேரியன் கிரேவியா இருக்கட்டு எல்லாமே தினமுமே செய்றாங்க ஆனா வந்துட்டு அந்த பசங்க விரும்பாம எனக்கு காஸ் குடு அப்டின்னு சொல் ட்டு ஒரு ஹ நமக்கு அந்த நெறைய சமூக வ அந்த ரூபாவ வந்துட்டு அனுப்ப சொல்லி காலேஜ் கப் ப்டியே கெளம்பி போயிடுறது இதுக்கு வந்துட்டு உங்க காலேஜ்க்கு வந்துட்டு பஸ்ஸுக்கு காசு கா காசு எல்லா கட் டி வச்சிருக்காங்க ஆனா வந்துட்டு பசங்க என்ன பண்றாங்க உங்களுக்கு அவுங்களுக்குன்னு ஒரு வண்டி வாங்கி குடுத்துடாங்க நா வண் வண்டில தா போவேனு சொல்லிட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வண்டிலயே போறது ஆ வீட்ல சமச்ச ஒரு சாப்பாட வந்துட்டு இ சா சாப்டாம அவங்க வந்துட்டு அவங்களுக்காக வந்து மூணு பேருக்காகவும் தா சமச்சு வப்பாங்க தினமுமே அப்டியே பண்றாங்க தினமுமே அவங்களுக்கு எல்லாருக்கு சேத்துதா சமைப்பாங்க ஆனா வந்துட்டு அந்த பசங்க வீட்ல சாப்டாம வெளிய தா போய் சாப்டுவனு சொல்லிட்டு அவங்க பாட்டு டக்குனு எந்திரிக்கறது போறது வருது அந்த மாதிரியே இருக்கு இருக்காங்க ஆனா வந்துட்டு வீட்ல அவங்க சமச்சு வச்சுக்கிட்டு அந்த சாப்பாட வந்துட்டு என்ன பண்ணுவாங்க தான் வேஸ்ட்டா போகுதேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல வேலைக்கு வரவங்கக்கு க குடுத்து அனுப்பற்தோ இல்ன்னா போட்றதும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ரெகுலராவே பண்ணிட்டு இருப்பாங்க எனக்கு நா பாக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கும் என்னடா அது இந்த மாதிரி பண்ணி ட்டுருக்காங்களே அவங்க அவங்க நிறைய பேரு சாப்படுறதுக்கு கூட வழி இல்லாம இருக்காங்க சாப்பாடு கூட இல்லாம இருக் இருக்காங்க நா வந்துட்டு இவங்க இப்படி வேஸ்ட் பண்றாங்களே அப்டின்ற மாரி தோணும் ஆனா வந்துட்டு அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியு அந்த பசங்க வந்துட்டு அந்த மாரி நடந்துக்கும் போது என்ன பண்ண முடியு வேற வழி இல்லாம வந்துட்டு ஆ சமச்சு அவங்க வந்து சாபட்ணும் அப்டின்னு யோசிச்சு அவங்க சமை கறாங்க சாப்பட மாட்டேங்கறாங்க அப்டின்னு நனைக்கறே அது வந்துட்டு பசங்களுக்கு வந்துட்டு நம்ம எவ்ளோதா வந்துட்டு இந்த ஒரு ஏஜ்ல வந்துட்டு அட்வைஸ் குடுத்தாலு இந்த மாரி வெளிய சாப்டக்கூடாது அதல்லா ஒடம்புக்கு கெடுதலு நம்ம அ அட்வைஸ் குடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்து அத வந்துட்டு நம்ம பட்டுதா புரிஞ்சிக்கணு அப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாரி வந்து அத வந்து ஏதா ஒரு பிரச் ப்ரச்சனைல போய் முடியும் போது தா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு எண்ணம் வரும் சரி ஓகே அம்மா அப்பாவே சொன்னாங்க அப்ப அப்பாவே சொன்னாங்க நம்ம அப்பவே கேட்டுருந்துருக்கணும் ஒழுங்கா வந்துட்டு இருந்துருக்கணும் அப்டின்றது வந்து ஏதா ஒரு பிரச்சனைல முடியறப்பதா தெரியு அப்டினு நெனைக்ற தோழி
கண்டிப்பா ரொம்ப சரியா சொன்னீங்க தோழி இப்போ வந்து என்னோட கணவருமே அப்டிதா அவரு வந்துட்டு இப்ப ஒரு கல்லூரி வந்து பயிலும் போது எப்படி அப்டினா ஸ்கூல்ல எல்லாமே வந்துட்டு அ காலேஜ்லா வந்து ஃபீஸ் லாம் கட்டி பஸ்ஸுக்குமே வந்து பீஸ் கட்டிட்டாங்க ஏனா அவரோட காலேஜ் வந்து தொலைதூரம் ரொம்ப தூரத்துல இருக்கு அவரோட வீட்ல வந்து ரொம்ப தூரமா இருக்கு நாங்க வெளிய வந்து பயணம் செல்லும்போது காட்டுவாரு இதா நா படிச்ச காலேஜ் அப்டின்டுனு அது வந்துட்டு வா து புக் பால்டெக்னிக் காலேஜூ அப்ற சேரின்னு சொல்லி ஆ நா வந்து கேக்பேன் ஆ இந்த மாரி இது பண்ணும்போது அவர் எப்டின்னா எப்ப வந்து காலேஜ் பஸ் வருதோ காலேஜ் பிஸ் கட்டிக்கு இது பண்ண வச்ருப் ருப்பாங்க காலேஜ் பஸ்ல வந்து நானே போய்கறே வீட்ல அவங்க அப்பா கொண்டு வந்து விடாம நானே போய்கக்கறே சொல்லி இப்ப வந்து அவர் களம்ப போறாரோ இப்ப வந்து காலேஜ் பஸ்ல போக மாட்டாரமா பிரரெண்டஸ்ஸோட ஊர் சுத்த போயிருவாரு அந்த மாரி அவரு சொல்லுவாரு அ இல்ல அவங்க அப்பா வந்து கூட வராரு அப்டின்னா ஒழுங்க வந்து காலேஜூ பஸ் ஏறி காலேஜ்க்கு போவரமா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க கணவரோட வந்துட்டு ஒரு சித்தி பொண்ணோ அந்த மாரி எதோ ஒண்ணு அவங்க வந்து பாத்தீங்கன்னாங்க வந்து ஆசிட்ரியா இருந்தாங்க அப்போ த்த உங்க கேபாங்களாமா என்னய என்ன இன்னைக்கு வந்து பைய வரல அப்டின்னு சொல்லி கேட்கு போது ஒரு நாள் வந்துட்டு தெரிஞ்சிரிச்சி அ எங்க மாமாக்கு வந்து தெரிஞ்சிருச்சி தெரிஞ்சுட்டு நீ அப் அப்ப வந்து காலேஜுக்கு போலியா ஓனக்கு பீஸ் எல்லா கட்டி கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருந்தா நீ வந்துட்டு அப்ப ஊர் சுத்த போறியான்னு சொல்லி அன்னைக்கு அடிச்சு வெளுத்து இழுத்துட்டாங்களாமா இதல்லா வந்து ஏ அத்தையே எகிட்ட சொன்னாங்க மத்தபடி என் கணவர் வந்து அவருக்கு அந்த இது போயிறக்கூடாது கெத்து போயிறக்கூடாது அப்டிங்கறது காரணத்னால என் ட சொல்லுவாரு அப்படின்னா நான் இங்க காலேஜு போய் படிச்சேன் நல்லா ஊரு சுத்த போயிருவேன்னு சொல்லி சொல்லுவாரு ஆனா அந்த கதைக்கு பின்னாடி இந்த கதையை வந்துட்டு அவர் சொல்லவே இல்ல அத்தை சொல்லவவு தா எனக்கு தெரிஞ்சது அப்படிவங்கன கேஷானியி அப்டிங்கிற மாரி அப்ப நிறைய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி குடும்பத்துல வந்து அவங்க படுற ஒரு கஷ்டமோங்க எவ்ளோ ஃபீ கஷ்டப்பட்டு நமக்கு வந்து பஸ் எல்லா ஏற்பாடு் பண்றாங்க அப்டிங்கிறது புரிசிங்றது இல்ல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீடலயுமே இந்த மாரி பஸ்சுக்கு எல்லாம் பீஸ் கட்டு வாங்கன் சொல்ல முடியாது அ சில கொழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா கவேர்மெண்ட் பஸ் ரெண்டு பஸ் மாறி போய் இது பண்ண படிச்சது எல்லாமே உண்டு காலேஜுல நானும் வந்த அப்டிதா கவர்மெண்ட் பஸ் தா ஏறி போய் ஸ்கூல் ஆட்டு காலேஜ் ஆட்டு தொடர்ந்து அப்டியே ட்ராவல் பண்ணனால ந வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த வலு ப பலுப்பு வந்து தெரியல ஆனா நிறைய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இல்ல நா வந்து கவர்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் பஸ்ல போக மாட்டேன் எனக்கு காலேஜ் பஸ் தா நீங்க வந்து விடு பண்ணி கொடுக்கணும் ஏன்னா நா கவுவர்மெண்ட் பஸ்ல போனம்னா போட்ட துணி போட்ட மாரி இருக்காது நமக்கு வந்து கயஞ்சி போயிரு வேர்த்து விறுவிறுத்து போயிரு அவ்ளோ கூட்டத்துல மூச்சு விடவே முடியாது அந்த மாதிரி பல சிரமங்கள் இருக்கு அத தாம்பட்ட ஒரு சிரமத்த வந்து கொழந்தைகள் பட கூடாது அப்டின்னு தாய்மார்கள் நினைச்சா பெற்றோர்கள் நினைச்சா வந்து ஆனா கொழந்தைகள் வந்து அதுக்கு வ வழி த்தனியா வரமாட்டிங்கிறாக
கண்டிப்பா ஆமா நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மதான் அதே மாதிரி தா எனக்கு ந்து காலேஜ் அந்த மாதிரி வந்து ஆ இது பண்ணி கொடுத்தாங்க நமக்கு தெரியுது ம் பெண் பெண் பிள்ளைங்க ஆண் பிள்ளைங்கன்னு இல்ல ஆனா வந்துட்டு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வந்து பெண் பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பாவோட கஷ்டம் புரிஞ்சு அத வந்து நடந்துக்கிறாங்க நமக்காக காசு கட்டிருக்காங்க பஸ்க்கு அது வந்து நம்ம அதுல தா போகணும் அது வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு இப்ப ஆண் பிள்ளைகள்லாம் எப்டி வேண்ணாலும் போகலாம் யார் கேட்க போறா அப்டின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்களோ அப்டின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்ப நானு கண்ணார பாத் இருக்கறதுனால சொல்றேன் வந் வந்து அந்த காசு கட்டிருக்காங்க அதுவும் வந்துட்டு முப்பதாயிரொ நாப்பதாயிரொ சொல்றாங்க அது கட் இருக்காங்கன்னு தெரிஞ்சுமே வந்துட்டு நா வந்து என் வண்டியிலதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது அது வந்துட்டு எவ்வளோ நமக்கு கேக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு ஆனா வந்துட் டு அதுக்கு முக்கியமான காரணமும் இருக்கு நாம வந்து ஒரு வண்டி வாங்கி கொடுக்கறதுனாலதான இந்த வண்டியில போறாங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு இப்ப நீங்க எதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வண்டி வாங்கி குடுத்ததுனால தான அதுல போனும் தோ அந்த மாரி ஒரு வண்டியே இல்லாதப்ப நீ என்ன பண்ணிருப்ப அந்த ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த ஒரு காலேஜ் பஸ்க்கு ரூபா கட்டிருக்கோ காலேஜ் பஸ்ல தா போகனு அப் ப்டின் சொல்லிட்டு போவோம்ல அந்த மாதிரி வந்துட்டு அப்பா அம்மா கையிலயும் இருக்கு நம்ம வந்து அ கே க்றது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தோ னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு காசோட அரும தெரியாது அப்படி நினைக்கிறேன் எப்பயும் வந்துட்டு ட்டு நம்ம அந்த ஒரு இவ்வளோதா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோ இப்படி வந்து உன்ன கஷ்டப்ப படிக்க வைக்கிறோன்றத நம்ம வந்து வெளிப்படுத் திட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே அத நம்ம கஷ்டத்த வந்து நம்மளோட வ வச்சுக்கிட்டு அத வந்து மறைச்சு அவுங்களுக்கு வந்து ஒரு இதை வந்து நம்ம பண்ணி கொடுத்தோம் அந்த ஒரு சந்தோஷமா இருக்கிறத வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டோனு அந்த கஷ்டமே அவங்க தெரியாம வளர்ந்துருவாங்க அதனால வந்துட்டு அவங்களுக் க்கும் கஷ்டொ நமக்கு கஷ்டொ அதனால வந்து நா எப்படியெல்லாம் கஷ்டப்படுறேன்றத சொல்லி சொல்லி ஏன்னா இந்த காலம் வந்து அந்த மாதிரி இருக்கு நா வந்து உனக்காக வந்துட்டு இவ்வளோ காசு கொடுத்து ஃபீஸ் கெட் ற நீ வந்துட்டு இந்த மாரி நீ நல்லா படிச்சு பே ம பெரிய ஆளாகணு அப்டின்றத நம்ம ஒரு ஒரு முறையுமே சொல்லி சொல்லி குடுத்துதா வந்துட்டு இந்த காலத்துல வந்துட்டு பசங்கள வளக்க வேண்டியதா இருக்கு க்கு அப்டினு நெனைக்ற நானு சும்மா இஸ் இஸ்டத்துக்கு நம்ம வந்து ஆ செரி ஓகே நீ வை என்ன இத கேட்டியா நான் வந்து வாங்கி குடுத்துட்ற கேக்றதுக்கு முன்னாடியே நான் வாங்கி குடுத்துருவே அப்டின்ற மாரி நம்ம வந்து இந்த காலத்துல பசங்கள வளத்தோன்னா ஆ பசங்களு வந்துட்டு ஒரு உதாரித்தனமா ஆயிடுவாங்க அப்றோ நமக்கு வந்துட்டு ஆ அந்த பசங்கள வந்துட்டு ஆறுல வளையாது ஐம்பதுல வளையாது அப்டின்னு சொல்லுவாங்க இல்லயா அந்த மாதிரி வந்து சின்ன ஆ வயசுல நம்ம வளர்ச்சி கரெக்டா வளக்கலன்னா அப்றோ பெருசானது கப்றோ கை மீறி போயிடு அத திருப்பியு நம்ம வந்துட்டு நம்ம நெனைக்கிற மாரி அத பண்றது ரொம்ப கஷ் டோ அப்டி நெனைக்கிறே தோழி
கண்டிப்பா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க ஏன்னா இப்போதா அவுங்களுக்கு எது நல்லது எது கேட்டதுன்னு தெரியாது எது எப்படி போகுதோ கூட இருக்குற நண்பர்கள் கூட சேந்து அவுங்க எது நல்லது கெட்டதுன்னு அவுங்களுக்கு தெரியாது அது அவுங்க கூட இருகவுங்க பண்றாங்க நம்பலு பண்றோ அப்டிங்கற ஒரு இது மட்டு தானக்ஷ இருக்குமே தவர நம்பதா வந்து பொறுமையா எடுத்து சொல்ணு நீ இப்டி பண்றது வந்து தப்படா நீ வந்து அ அப் இந்த மாரி தப்பா போற ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ வந்து சேராத நல்ல நண்பர்களோட சேரு அப்பதா நம்ப வாழ்க வந்து நல்லா இருக்கு அப்டிங்ற மாரி நம்ம சொல்லி குடுது வளந்தோ அப்டின்னா நல்லா இருக்கு இல்லைங்ளா
கண்டிப்பா தோழி அ உங்க கூட பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி இன்னொரு அ அழைபுல நேரம் கெடைச்ச பேசலாம் தோழி ரொம்ப நன்
நன்றி நன்றி